தோழி
உம் தோழி எப்டி இருக்கீங்க தோழி
நல்லா இருக்குறே தோழி
வீட்ல எல்லாருமே நல்லா இருக்காங்களா தோழி
வணக்கம் தோழி
வணக்கம் வீட்ல எல்லாரும் நல்லாருக்காங்களா தோழி
ம் நாங்க எல்லா நலம் தோழி நீங்க நலமா தோழி
நலமா இருக்கோ தோழி ரொம்ப நேர கழிச்சு இப்பதா தோழி எனக்கு ஒரு கால் கனெக்ட் ஆயிருக்கு நம்ம பேசலாமா என்ன என்ன தலைப்பு பத்தி பேசலா தோழி
நீங்களே சொல் சொல்லுங்க தோழி என்ன பேசலா
சேரிங்க தோழி இப்போ நம்ம வெளில இப்போ ட்ரேவல் அப்டின் வரும்போது போ உங்களுக்கு எந்த மாரி ட்ராவல் எல்லா பண்றது ரொம்ப புடிக்கு தோழி
நா எனக்கு வந்து அ குளுர் பிரதுரசம்க்கு போறதுதா தோழி எனக்கு புடிக்கு நா வெயிலா வெயில் அடிக்கிற டத்துக்கு நாங்க போறதுக்கு இஷ்டமே இல்ல தோழி
அப்டியா செரிங்க தோழி எனக்கும் எ இந்த மாத்ரி வெளில போணும்னா ரொம்ப புடிக்கும் தோழி அதே மாரி எனக்கு இரு சக்கர வாகனத்துல பயன்படுத்துறது ரொம்ப புடிக்கும் தோழி
அப்டியா தோழி எனக்கு ஒரு இருசக்கர வாகனத்துல போறது ரொம்ப பிடிக்கும் தோழி ஆனா இப்போ இருக்ககுற கோடை காலத்துல நம்மளுக்கு வந்து உக்காந்து இருச்சவே மிக மிக கடியன கடினம் கடிதனா கடி
கடினமாக இருக்கு தோழி செரிங்க தோழி எனக்கு புரிஞ்சிச்சு ம் நீங்க சொல்றது கரெக்ட் தா தோழி ஆனா நம்ம இந்த கோடை காலத்துல நம்மல் போகக் கூடாது தோழி இதுவே நம்ம ஒரு இருப டைம் ல ஒரு ஏழு மணி போல அந்த மாரி நம்ம வெளில போனோ அப்டின்னா அந்த பைக்ல அப்டியே எ ஒரு லாங் அந்த மாத்ரி ஒன்னு போனுனா ரொம்பவே ரொம்ப நல்லா இருக்கு தோழி அந்த மாதிரி போறது எனக்கு ரொம்ப புடிக்கும் தோழி அதே மாத்ரி இந்த
ஒரு வென்
செயல் ம் அதே மாத்ரி அந்த பெசல் நகரு அப்றமா இந்த திருவாமியூர் பீச்சு அந்த மாரி எட் துல்லா போனீங்கன்னா புஸ்டீட் அந்த மாத்ரி ஒரு சாப்புட்ட உணவுகள விகவிகமா இருக்குறது தோழி அங்க ரொம்பவே நல்லா இருக்கு அங்க போயிட் நம்ம எது வேணா நம்மளுக்கு புடிச்சிருக் கண்ணங்க பச்சீது வந்து அ நீங்க இப்ப வேஃபுல்ஸு அப்றமா மீன்னு அப்றமா சிக்கனு பர்கர் அந்த மாரி எக்கச்சக்க விகைகள் இருக்குது தோழி அங்க
ஆமா நீங்க கரெக்டாக சொன்னீங்க சொல்லி நானு ஒரு தரவ அந்த போயிருந்தன் தோழி அங்க அஹ பிரைட் சிக்கன் இந்த ஃரைஸ்ன்னு சொல்லி மிகவும் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா உணவுகள் நீங்க ப பஜ்ஜி எல்லா வாங்குனீங்கன்னா இருக்கு தோழி அங்க
ஆமாம் நீங்க மிகவும் சரியாக சொன்னீங்க தோழி இங்க கொஞ்சம் ரொம்ப டிராஃப்பிக்கா இங்க ரொம்ப ஒரு இருசலா இருக்கு தோழி ஒரு நிம்ஷம் ம் சொல்லுங்க தோழி இது என்ன அப்டின்னா இப்போ இந்த மாரி டைம்ல இரு சக்கர வாகனத்துல இரு சக்கர வாகனத்துல நம்ம பயன் ப போறது பயணம் பண்றது எனக்கு ரொம்ப பிடித்த இது ஒரு வேலன்னு நா சொல்லுவன் தோழி ஏன்னா அதுல நம்ம பாத்தீங்கன்னா நல்லா காத்தோட்டமா ஆ நல்லா ஒரு இயற்கைய ரசுச்சுட்டு நம்ம அதுல போலாம் தோழி அதே மாதிரி இந்த மழை காலத்துல கூட நம்ம இந்த பைக்ல போய்ட்டு நல்லா நனஞ்சு இந்த ஐஸ்கிரீம் சாப்பற்றது அந்த மாரி ஒரு செயல் எல்லா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செயல் தோழி
நீங்க கண் சேரி நீங்க சரிதான் தோழி சொன்னீங்க அது ரொம்பவே ம் நல்லா இருக்கு தோழி அந்த குளுர்காலத்தில் ல அந்த என்ன சொல்றது ரொம்ப வெயில் காலம் இல்லாம குளுர்காலத்துல நம்ம நல்லா என்ஜாய் பண்ண முடியு தோழி நம்ம வண்டில போய்ட் டு இருக்குற டைம்ல நம்மளுக்கு நல்ல சில்லான காத்து நம்ம சுவாசிக்க முடியு தோழி சில்லான காத்
மட்டு
அதுப்பத்தாத்க்கு நம்ம நல்ல மரங்கள்ல இருந்து நம்ம நல் ல நம்ம சுவாசிக்க முடியுன்னு நானு நெனைக்கிறே தோழி
ஆமா தோழி கரெக்டா சொன்னீங்க அதே மாதிரி அங்க ஒரு பார்க் மாதிரி இருக்கு தோழி அந்த சைட்ல இந்த தீம் பார்க் மாதிரி ஒரு குட்டியா ஒரு பார்க் இருக்கு தோழி இந்த பெசண்ட் நகரு த்துல அங்க பாத்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் எல்லா அ ஃப்ரீதா தோழி நீங்க போனுனா கூட
நா முதல் த நா முதல் தடவயாதான் தோழி அது கேள்வி பட்றே அ சின்ன தீம் பார்க் மாதிரி இருக்கா தோழி
ஆமா தோழி அங்க அ சக்கரம்மு ராட்டினம்மு அப்பறமா பசங்க விளையாட்ர மாதிரி நெறைய இருக்கு குதுர அந்த மாதிரி நெறைய ஐட்டம்ஸ் அங்க இருக்கு தோழி அதே மாதிரி அங்க என்ன நல்ல சீப்பா இந்த பத்து ரூபா ஐட்டம்ஸு இருவது ரூபா அந்த மாரி நெறைய பொருட்கள்ளு வீட்டுல யூஸ் பண்ற நம்ம இந்த பிளேட்ஸ் அந்த மாரி நெறைய கம்மியான வெலேல நெறைய அங்க ஷாப்ஸ் இருக்கு தோழி அங்க நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா அந்த எடத்துல போய் பாருங்க தோழி அங்க நல்லாவே கம்மி கம்மி வெலைக்கு நல்லாக நல்ல ஒரு பொருட்கள் நீங்க அங்க பாக்கலாம் தோழி
கண்டிப்பாக தோழி நீங்க ஒரு நல்ல அ சுற்றுலா எ எடு த்த நம் எங்களுக்கு சொல்லிருக்கீங்க தோழி நிச்சயமாக ஒரு நாள் போய்ட்டு வந்து உங்ககிட்ட சொல்றே தோழி நா என்ன அங்க வாங்குனேன் நா என்ன அங்க அ விளாடுனேன்னு சொல்ட்டு பகிர்ந்துறேன்னு சொல்றி தோழி
ஆ சரிங்க தோழி நீங்க போய் பாத்து அது எப்டி இருக்கு அந்த பயணம் எல்லா ஏன்ட சொல்லுங்க தோழி அதுக்கப்பறமா இந்த மால்ஸ் இப்போ இருக்குற வெயிலுக்கு நம் ம எங்காவது வெளில போணும் அப்புடின்னா நம்மளுக்கு இந்த குளுர்ச்சியா தேவப்படுது இப்போ நம்ம வெயில் டைம்ல அ வெளிலலாம் பைக்ல போக முடியாது போகணுனா கூட நம்ம ஈவ்னிங் டைம்ல அந்த மாரிதா போணு ஆ இப்போ நம்ம ஒரு மால்ஸ்க்கு அந்த மாதிரி போறோ அப்புடின்னா அங்க எப்பொமே ஏ சி இருக்கு சோ அங்க ஏ சில அந்த டைம் ல நம்ம வெயில் டைம்ல எப்பொமே நம்ம ஒரு மால்ஸ்க்கு நெறைய இப்ப எக்ஸ்பிரஸ் அவென்யு மாலு, ஃபோரம் மால், பீனிக்ஸ் மால் இந்த மாரி நெறயா மால்ஸ் எல்லா இருக்கு தோழி அது எடத்துல எல்லா போனுனா அங்க பசங்களுக்கு விளையாட துக்காகவே தனியா ஃபன் சிட்டி அந்த மாதிரி ஒரு எடம் கூட இருக்கு தோழி ஆமா அங்கயு பாத்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு பெரிய பசங்களு க்கு எல்லாருக்குமே அங்க விளையாடறதுக்காக நெறயா பொருட்கள் இரு க்கு அதே மாதிரி நம்மளுக்கு எதாவது வாங்கனு அப்டி முகத்துக்கு அழகு படுத்துற பொருட்கள் எதாவது வாங்கணுனா கூட அங்க எல்லாமே கெடைக்குது தோழி
நம்மளுக்கு எதாவது அன்றாட பொரு ட்கள் தேவை இருந்தா நம்ம வெளில கிளம்பனா சுற்றுறதுக்கு போனா கூட அங்கயே சு ற்றி நம்ம அப்டியே ஏ சி காத்த அப்டியே வாங்கி கிட்டு சில்லான ஏ சி கா த்த வாங்கிக்கிட்டே நம்ம எல்லாமே வாங்கலான் தோழி இப்ப மால்க்கு போனொன்ன நம்ம அதுதான் தோழி விரும்புறோ இப்போ இருக்கிற கோடைக் காலத்துல நம்ள்க்கு சில்லான கார்தான் தேவைப்படுது தோழி
ஆமா தோழி
நம்ள்க்கு வந்து சில்லான காத்து ரொம்ப பிடிக்குது தோழி
ஆமா நீங்க மிகவும் சரியாக சொன்னீங்க தோழி அதே மாதிரி அங்க பாத்தீங்கன்னா நெறயா வீட் து உபயோகப்படுத்துற பொருட்கள் எல்லாமே பருப்பு வகைகள் அப்பறமா கா ய்கறி வகைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரே எடத்துல கெடைச்சிரும் தோழி அங்யே இப்போ பாத்தீங்கன்னா நெறய இந்த ரெடிமேட்லயே கறி கறி எல்லாமே கூட இந்த மீன் வகைகள் அந்த மாரி கூட நெறய பாக்கெட்லயே விக்கிறாங்க தோழி அந்த மாரி உணவுகள் எல்லா நம்ம எடுத் துக்கலாமா அது நல்லதா நம்ம ஒடம்புக்கு
ஆ அது அவ்ளோவா நல்லதான் னு நம்ம சொல்ல முடியாது தோழி ஏனா நம்ள்க்கு இப்போ நம்ம எரே இறைச்சி கடைக்கு போய் நம்ம கண்ணு முன்னாடியே அது அவுங்க ஃப்ரெஷ்ஷா அவுங்க கட் பண்ணி தராங்க தோழி இப்போ கோழிக்காரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு கோழி கரன்ங் கோழி கடைக்கு போனோன்னா அங்க உயிரோட ஒரு கோழி இருக்குது அது எடுத்து நாங் முன்னாடியே அவுங் க சுப்பா பண்ண அதுக்கப்பறமாதா அவுங்க க நம்ள்க்கு கட் பண்ணியே தொடறாங்க தண்ட தராங்க தோழி நம்ம கண் முன்னாடியே அவுங்க ஃப்ரெஷ்ஷான அ கறியே நம்மளுக்கு தராங்க நாம்பா அது வந்து நம்ம குக் பண்ணி சாப்ட்டா அது ஒண்ணு நம்ள்க்கு ஒடம்புக்கு இப்போ இப்போ மால்லல்லா நாம வாங்ணோனா அவுங்க எப்ப பாக் பண்ணாங்க அதுல எவ்ளோ அவுங்க செயற்கையை சேர்த்துருக்காங்கன்னு சொல்லி நம்ள்க்கு அவ்ளவா அதுல விழிப்புணர்வு இல்ல தோழி அதுனால நம்ம எப்போது அது தவிர்த்ர்றது நா நல்லதுனு நெனைக்கிறேன் தோழி
நீங்க மிகவும் சரியாக சொன்னீங்க தோழி ஏனா அந்த பாக்கெட் அப்டி அந்த மாரி பொருட்கள் சாப்பிடும்போது நெறயா பிரச்சனைகள் அதுவு பெரியவங்காவது ஒரு சில டைம் எதாவது ஒரு அவசரத்துக்கு எமர்ஜென்சிக்கு எதாவது ஒன்னு சாப்ட்டுக்கலா தோழி ஆனா இது நம்ம சின்ன கொழந்தைங்களுக்கெல்லா இது குடுக்காம இருக்கிறது இது தவிக்கிறது ரொம்போ நல்லதுன்னு நா நினைக்கிறேன் தோழி
பாக தோழி நீங்க சரியாக சொன்னீங்க தோழி நம்ப பேசுனது ரொம்பவே பயன்படுனு நினைக்கிறேன் தோழி எல்லோருக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கும் தோழி இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம எப்படி நடந்துக்கணுனு சொல்லி ஒரு விழிப்புணர்வு இரு க்குன்னு நா நெனக்கிறேன் சொல்லி
நீங்க சொன்னது மிகவும் சரியாக செரிங்க தோழி உங்ககிட்ட பேசினது ரொம்ப மகிழ் சியா இருந்தது உங்ககிட்ட பகிர்ந்தது அ உங்ககிட்ட பேசுனது எல்லா ரொம்பவு மகிழ்ச்சியா இருந்தது நா சொன்ன மாதிரி இந்த சுற்றுலா இந்த மாரி நெறைய இந்த பயணங்கள் எல்லா நீங்க போய் பாருங்க தோழி உங்களுக்கு மிகவும் புடிக்கு ஆ சேரிங்க தோழி இதுவரைக் கு உங்ககிட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது மீண்டும் தொடர்ந்து உங்ககிட்ட பேசும் வ ரை இங்க இருந்து விடைப்படுகிறது உங்ளோட தோழி
கண்டிப்பாக தோழி நம்ம மீண்டும் பேசலாம் தோழி நன்றி வணக்கம் தோழி